ஆஹ் வணக்கம்மா
நல்லாருக்கீங்களா
ஆஹ் நல்ல இருக்குமா நீங்க நல்லா இரு
உம் என்ன ச
அஹ் உம் நான் நல்லதா இருக்கே உங்க குரல் ரொம்ப தாழ்வா கேக்குது கொஞ்ச சத்தமா பேச ரிங்களா ஆஹ் சொல்லுங்க ஆஹ் அப்பறம் சமையல் எல்லாம் முடிச்சாச்சா
என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு ஐடியா இல்லாம இருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க
இன்னைக்கு விடுமுறை நாளுங் கிறதுனால ஏதாவது அசைவம் சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்கும்
ஆஹ் சேரி சேரி நா வந்து பண்ண ஹ கீரை தான் வந்துச்சு அதா வாங்கி வச்சிருக்கே
ஓ கீரைன்னா எந்த மாதிரி குழம்புகள் லாம் வைப்பீங்க நா வந்துட்டு கீரைன்னா ஒரு பொறிச்சு குழம்பு அப்டி சில நேரத்துல வச்சருறது முளைக்கீரையில
நாங்க வந்து பருப்பை பட்ட செய்வோங்க பாசி பருப்பு அந்த மாதிரிதான் செய்யலாம்னு இருக்கே நீங்க எப்படி செய்வீங்க பொரிச்ச குழம்புனா எப்படி அத செய்வீங்க
ஆ பொரிச்ச கொழம்புன்னா வந்துட்டு பருப்பல்லா போட மாட்டோ எப் டினா சாதாரணமா கீரைய நைஸா வழக்கம் போல அரிஞ்சு வச்சிட்டு ஆ வெங்காயம் தக் காளி அரிஞ்சுப்போ ஒரு பாத்தரத்துல எண்ண ஊத் தி கடுகு வழக்கம் போல தாளிச்சு ட்டு அதுல இந்த வெங்காயம் தக் காளிய வதக் கிட்டு
ம்
கீரையவு போட்டுடுவோ கீரைய போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத் திட்டோம்னா அந்த தண்ணீல வந்து ட்டு இப்ப நல்லா கீர கொதிச்சு வருல்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்றமா அதுல தே தேங்கா அரச் சு ஊத்திடுவோ தேவையான அளவு ரொம்ப அதிகமா இல்லாம லைட்டா தேங்கா அரச்சு ஊத்
ஏதோ ஏதோ மசாலா ஆட் பண்ணுவீங்களா போடுவீங்களா
ஆமா தேங்கா அரச்சு ஊத்திட்டு லாஸ்டா தேங்கா ஊத்துறோல்ல அ ப்போ வந்து ரொம்போ கொறைஞ்ச அளவு க்கு ஒரு கொழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல
கொழம்பு மிள மிளகாய்த்தூள் ஆ ஓ
ஆ அத போட்டுப்போ அ ரொம்பல்லா போட மாட்டோ ஏன்னா கொதிச்ச கொழம்புதான சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குறது
நாங்க பண் றது வந்து பாசி பருப்பு ஆ தக்காளி வெங்காயோ பூண்டு அ கொஞ்சமா மஞ்சத்தூள் இதெல்லா போட்டுட்டு குக்கர்ல வச்சுருவே நா ஏன்னா பருப்பு அப்பதா நல்லா வெந்துருன்னு அதனால குக்கர்ல வ அப்றோ கீரைய தனியா ஒரு இதுல சட்டியில வந்து தண்ணி ஊத்தி கொஞ்ச லைட்டா உப்பு மட்டு போட்டு வேக வச்சுட்டு ரெண்டையு எடுத்து ஒன்னா ஊத்தி கலக்குனதுக்கப்றோ தேங்காப் பால் ஊத்தணு தேங்காப் பால் ஊத்துனதுக்கப்றோ அது நல்லா இருக்கு அது அதிகமா அந்த வாய்ப்புண் வயி னுக்கலா சரி செய்யுன் சொல்லுவாங்கல்ல
ஆமா நீங்க செய்யறது நாங்க செய்யறது பக்குவொ ஒன்னாதா இருக் க்கு ஆனா நீங்க பருப்பு சேக் க்கிரிங்க நா அந்த பருப்பு வேக வக்க அலுப்பு பட்டுட்டு கீரைய ஈசியா இப்டி வ
எப்டி செஞ்சீங்க அது நல்லா இருக்குமா நா அந்த மாரி செஞ்சதில்ல
அது ரொம்பவே நல்லாருக்கு ஆ அது வந்து ஒரு தண்ணி சாறு மாதிரி தா இருக்கு நம்ம கீரைலலா தண்ணீ சாறுவப்
ஆமா ஆனா நீங்க தேங்கா லாஸ்ட்ல ஆட் பண் தேங்கா பால் ஆட் பண்ணிங்ளா இல்ல தேங்காவா சே த்திங்ளா தேங்காவே அரச்சு போடுவிங்ளா வேற எது தேங்கால சேப்பிங்ளா
இல்ல நாங்க வந்துட்டு எங்க வீட்ல உள்ளவுங்களுக்கு சோம்புலா போட் டா ஒரு கறி கொழம்பு வாட வந்துர்துன் சொல்லுவாங்கன்ட்டு நா சோம்பலா சே க்கிறது கெடயாது ஆனா எனக்கு வந்துட்டு சோம்பு போட்டா புடிக்குந்தா ஆமா அதே மாதிரிதா மணத்த தக்காளி கீரைலயு செய்வோ
ம் மணத்தக்காளி தா வயிற்றுப்புண்ண ஆத்துன் சொல்வாங்க அதிகமா
ஆமா ரொம்ப சொன்னீங்க ஆனா இப்ப வந்துட்டு மணத்த தக்காளில்லா கிடைக்க மாட்டுதுல்ல
ஆமா அதிகமா வர்றதில்ல
ஆமாப்பா மணத்த தக்காளி அதே மாரி இந்த முடக்கத்தான் கீரைல தோச சுடுவோம்ல அது எனக்கு ரொம்பவே புடிக்கு ஆனா இப்பல்லா எங்கயுமே கெடைக்க மாட்டுது நம்மக்
அதல்லா‌ அதிகமா அழி்ஞ்சுக்கிட்டு வருது அதிகமா அழிஞ்சுரு அது எல்லாமே இருக்குறதுல அந்த முருங்கக்கீரை தண்டு கீரை இந்த மாதிரிதா இருக்கு வளிய ம மத்த எதுவுமே இல்ல அதிகமா
ஆமா இப்பல்லா மணத்த தக்காளியு கிடைக்க மாட்டுது ஒரு முடக்கத்தானு கிடைக்க மாட்டது அது ரொம்ப சிரமமா தா இருக்கு ஆனா அது ரெண் டு ஒடம்புக்கு அவ்ளோ நல்ல விஷயொ
ஆ அதிகமா சாப்டுங்க ஆனா நமக்கு கெடைக்கவே மாட்டீங்கிது கிராமப்புறங்கள்ளே கெடைக்க மாட்டீங்கிது அப்ப நகரத்துல இருக்கவுங்களுக்குலா எப்டி இருக்கு
ஆமா அதே மாதிரி சுண்டேக்கா பாத்தீங்கன்னா‌ நா எப்டி இருந்தாலு சாம்பார்ல இல்ல பொறிச்ச கொழம்புல அதுலெல்லா போட்டு வச்
அத எப்புடி சுண்டக்கா வந்து நீங்க காய வச்சு போடுவீங்ளா இல்ல வந்து பச்சையாவே சமப்பீங்ளா
நாங்க பச்சையாவேதா சமைப்போ அதாவது காய வச்சு தனியா வத்தல் செஞ்சு வச்சு ப்போ அந்த வத்தல் எதுக்குன்னா ஒரு வத்த கொழம்பு புளி கொழம்புல போடுறது
ஆ அந்த மாதிரி இது வந்து கா பச்சையா இருக்கறத வந்து எப்டி சமப்பீங்க? அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி உள்ள என்னவோ ஒரு மாதிரியா இருக்குது. அது நல்லா இருக்குமா?
அது உள்ள எல்லா ஒரு மாதிரி இருக் கு அது நீங்க பயப்படவே தேவையில்ல அதோட விதைகள் அப்பிடிதானே இரு க்கு நீங்க வழக்கமா சாம்பார் வக் கிறீங்கல்ல அதுல ம த்த காய்கறிகள் எப்டி போடுவீங்களோ அ தே மாதிரிதா சுண்டைக்கா போடணு ஆனா என்னன்னா அத குறுக்க வ குந்துட்டு போடணு அப்பதா உள்ளுக்குள்ளயு வே
கே ம் இ இப்ப கத்திரிக்கா எல்லாம் போடுறமே அந்த மாதிரி கட் பண்ணிட்டு போ வெட்டி போட சொல்றீங்க
து ரொம்பவே நல்லது அது வந்து ஒரு சிலருக்கு புடிக்காது. நீங்க இந்த மாரி சாம்பார்ல போட்டுட் டீங்கன்னா அதோட கசப்பு சுவை எல்லா தெரியாது.
அப்டியா சரிதா
அ ஆ அந்த மாதிரி நம்ப போட்டு சமச் சாப்டோன்னா ம் சைவம்னா என்ன நம்ப சுத்தி சுத்தி இந்த ஒரு நான்கு ஐந்து
அ ஆ ஆமா அதிகமா சாம்பாருதா எல்லா வீட்லயு எப்ப கேட்டாலு சாம்பார்தா
சாம்பாரு வத்தல் கொழம்பு புளிக்கொழம்பு அப்டின்னு ட்டு அதனாலதா நா சில நேரங்கள்ல இந்த வட கொழம்பு வைக்கிறது இந்த மாதிரியு முயற்சி பண்றது வட கொழம்புனா நம்ப உருண்ட கொழம்பு வைப்போ இல்லயா
அந்த பருப்பு உருண்டைனு சொல்வாங்களே
ஆமா அந்த உருண்ட கொழம்புலயே வந்துட்டு வட கொழம்புனா என்ன பண்ணனுன்னா அந்த உருண்ட க்கெல்லா நம்ப ஊற வப்போம்ல கள்ள பருப் பு ஊற வச்சுட்டு அத நம்ம மிக்சில அடிச் வச்சிப்போம்ல
ஆமா
அதுல வெங்காயம் ம் போட்டுட்டு கருவேப்பில இந்தச்சோம்பு தூளு இதெல்லா போட்டு நீங்க பச்ச அ அ அதுல வந்து நம்ம என்ன பண்ணனு முட் முட்டையோட வெள்ள கருவ மட்டும் கலந்துக்கணும்
அந்த பருப்புல சொல்றீங்களா
ஆமா நம்ப அரச்சி வச்சிருக்கம்ல பருப் அதுல வந்துட்டு முட்டையோட வெள்ள கருவ கடஞ்சிட்டம்னா ஊத்தி அதுதான் வந்து து அது வந்து தோச கல்ல நம்ம வட தட்டுவோம்ல
இந்த மாரி தட்டி அதுக்கப்றோ கொழம்புல போடணுமா
இதா வட கொழம்பு அது நல்ல சுவையா இருக்கும் நம்ப கடல பருப்பு வடை சாப்பிட்டீங்கன்னா எப்டி இரு க்கும் அதுவே தா அதுல ஒரு இந்த கொழம்பும் வச்சிடலா நம்ம டிஃப்ரெண்டா ஏதாது கொழம்புங்கும் போது இந்த மாரி பண்ணாதானே உண்டு
அ ஆனா எனக்கு கொஞ்சோ விரைவ சொல்றீங்களா கரெக்டா எனக்கு புரியல ஒலுங்கா
வரும் போது நா நிச்சயமா சொல்றன் ஒண்ணும் இல்ல நம்ம வந்து வ வழக்கம் போல ஒரு நாலு பெருக்குனா இப்ப இந்த அளவு ஒரு நூறு கிராம் வந்து கடல பருப்பு ஊற வச்சுக்கோங்க ஒரு அரமணி நேரம் ஊருனாலே போதும்
ஆ செரி
உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு கலந்துக்கோங்க அப்டி இல்லைன்னா வேண்டாம்
அமு போட்டுக்கனுமா
அ துவர பருப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்
ஓகே ஓகே
இந்த கடலபருப்பு ஊறுனதுக்க அப்றோ கடல பருப்புல அவ் த த க ஊற வச்சதா அலசிட்டு ஒரு மிக்சி ஜார்ல எடு த்து போட்டுக்கோங்க அதோட ஒரு மூன் று வரமிளகாயும் போட்டு மிக்சியில நல்ல மாவா அடிச்சிடுங்க காரத்துக்காக வரமிளகாய் அடிச்சத ஒரு பாத் திரத்துல மாத்தி இந்த அரச்ச மாவுருக் குல்ல அத மாத்திட்டு அதுல சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க உ ப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயத்த பொடியா நறுக்கி வச்சுருந்த அந்த வெங்காயத்தையு அதுல கலந்துக்கோங்க
வெங்காய சின்ன வெங்காயமா இல்ல நார்மல் பல்லாரியா எதுவெ
போடுவே பல்லாரி இருந்தாலும் போடலா ஆ அத போட் டு நல்ல நீங்கப் பெசியறதுக்கு முன்னாடி என்னனா முட்டைய வந்து சின்ன ஓட்டையா போட்டுட்டீங்கன்னா நமக் கு வெள்ளக்கரு மட்டு வருல்லயா மஞ்ச கரு வராம ஆ வெள்ளை கரு மட்டுந்தா கலக் கனு மஞ்சள் கரு கலந்தா அது வந்துட்டு ஒரேது வாட வர ஆரம்மிச்சிடு ஆமா வெள்ளைக்கருவ மட்டு போட்டுட்டு நம்பந் த எக்ஸ்ட்ரெயினர்ருக்குல்ல கம்பி மாரி மு கலக்கிவுட்றது அதுனீங்கனா உங்களுக்கு ஈஸியா கைபூரா ஒட் டாம கலக்கிடலா அப்டி இல்லன்னா ஒரு கரண்டிய போட் டு நல்லா இந்த மாவு கலவைய கலக்கி விட்ருங்க கலக்கிட்டீங்கன்னா வ து வந்துட்டு முட்டைல்லா நமக்கு தனியா தெரியாது வழக்கமான நம்ம ந்த ஒரு வட மாவு எப்டி இருக்கு அந்த மாதிரி வந்துடு
நா அவசியொ நா ட்ரை பண்ணி பாக்குறே
பண்ணுங்கன்னா ஒரு தோசகல்ல வச்சிட்டு தோசக்கல்ல தோசஊத்துறதுக்கு எப்புடி ஃபஸ்ட்டு எண்ண ஊ த்துவிங்ளோ அதே மாதிரி எண்ண ஊத்தி ட்டு இந்த மாவு நமக்கு கெட்டியா தான இருக்கு இத கையால பருப்பு வடைகளா தட்டி தட்டி அந்த தோசகல்லுல போட்டுட்டு வட இருக்கும்ல சின்ன சின்ன வடைகளாக தட்டிடுங்க அத திருப்பி திருப்பி போட்டு எடுங்க வெந் துடு
தோசக்கல்லுலே பண்ணிட்லா எண்ண மட்டு ஊத்தி நெய் இதுவு ஊத்திக்கிலாமா
ட்ட செய்யா வந்து நெய்ய ஊத்துனா நம்ம எப்டி கொழம்புல நல்லாருக் காது அந்த சுவை ஆமா நீங்க எண்ணெ ஊத்தி அதாது பெரிய தோசையா ஊத்தாம சின்ன சின்னதா வட கல்லப்பருப்
அந்த அந் அ கல்லப்பருப்பு வட சைஸ்லயே ஊத்த சொல்றீங்க அப்டி பண்ண சொல்றீங்க அதான
ஆமா ஒரு இப்ப ஒரு தோசக்கல்லு இருக்குன்னா அதுல ஒரு நேரத்திலயே நம்ம ஒரு ஏழெட்டு வடைகள் தட்டலா
ஆ
போட்டு கொஞ்சொ கொஞ்சொமா எண்ண ஸ்பூன் அளவு ஊத்திவிட்டு பெரட்டி பெரட்டி எடுங்க அது வட வெந்துட்டுனா நல்ல ஒரு நல்ல சா வா சமா இருக்கு நல்ல வாச வீடே மணக்குற அளவுக்கு வாசமா இருக்கு அ து ஏன்னா அந்த முட்ட கலந்துருக்கோம்ல அது எங்க வீட்ல பாத்தீங்கனா இப்ப ஒரு பதினஞ்சு வட தட்டி நம்ப கொழம்புக்கு போல்லான் போட்டொம்னா அதுல ஒரு பத்து வடய வீட்ல இருக் கோங்களே சாப்ட்டுடுவாங்க அந்த வாசத்துக்கு
அ நம்ம சும்மாவே சாப்புடுலாங்க அ
சும்மாவே சாப்புடலா ஆமா அது சாதான வடதா அது அதாவ்து நம்ம எண்ணய்ல போட்டு பொறி ச்செடுக்காம தோசக்கல்ல போட்டு ஷாலோ ஃப்ரை பண்றோ அது எங்க வீட்ல ஈவ்னிங் ஸ்னாக்ஸ் எல்லா நெறைய நேரொ சாப்டுவோ
புடின்னா கல்ல பருப்பு ஒ ரொம்ப அழுத்தமா இருக்கும்ல இது வந்து நல்ல மெது மெதுப்பா இருக்கு சாஃப்டா ஏனா எக்கு கலந்ததுனால ஆ கெட்டல்லா போ காது அப்டிவச்சுட்டு நம்ப வழக்கமான ஒ ரு உருண்ட கொழம்பு எப்டி வப்பீங்க நீங்க அதே மாதிரிதா வெங்காயம் தக்காளி கடுகுல்லாம் போட் டன
புளிக்கொழம்பு மாரி செஞ்சு ஆட் பண்ணிட்டிங்ளா
தேங்கா அரச்சு ஊத்திட்டு அதுல மொளகு கொழம்பு மிளகாய் தூள் உப்பு போட்டதுக்குப்பறோ இந்த இத கலந்துடுவே கொஞ்சமா என்ன ன்னா இந்த அரச்ச மாவு கலவ இருக்கும்ல அத தண்ணியில கரைச்சு அதுல ஊத்துவே ஆ நா முட்டை கலக்காம உள்ளத எடுத்து வச்சிரு ப்ப ஏற்கனவே ஏன்னா முட்டை கலந்தத வந்துட்டு கொழம்புல ஊத்துனோம்னா கொழம்பு ஒரு மாதிரி திரிஞ்சு திரிஞ்சு வருல்ல ஆ அவ்ளவுதா
செஞ்சு பாக்கறே
ஆ நிச்சயமா செஞ்சு பாருங் க இது ரொம்ப சுவையா இருக்கு ஒரு ஹெல்த் தியுங் கூட
ஆ சேரி ம்
ஆ வேற நீங்க அதுக்கு இந்த மாதிரி உணவுக்கு நீங்க என்ன தொட்டுக்க செஞ்சு சாப்புடுவீங்க நாங்க பெரும்பாலு உருளைக்கிழங்கு வறுவல்தா ஏன்னா உருண்ட கொழம்பு பொரிச்ச கொழம்புனாலே ஓ அப்பளம்
செஞ்சு வச்சுக்குவோ
ஏ ஆமா நாங்கல்லா கூழ் வடகோன்னு சொல்வோ கூழ் வடகந்தானே சொல்றீங்க ம் சேரி சேரி அதுவு ஒரு நல்ல காம்பினேஷன்தா அதே மாதிரி எங்க வீட்ல பாத் தீங்கன்னா சாம்பாருக்கு வந்துட்டு மெளகா வத்தல் பொரிச்சு குடுத்தோம்னா எங்க வீட்ல உள்ளவங்க சாப்ட்ருவாங்க. வேற தொட்டுக்கயே எதிர்பாக்க மாட்டாங்க ஆ மெளகாய் ஆ மோர் மெளகா போட்டு வெச்சிருப்போ இல்லயா
ம் ம் ஆமா
காய போட் டு எண்ணெயில போட்டு பொரிச்சு குடுத்துட்டோம்னாலே மெளகாய தொட்டுட்டு சாப்ட்ருவாங்க.
ம் எ எங்க வீட்ல சாம்பார் வச்சாலே நா மாங்கா பச்சடி அந்த மாரிதா செஞ்சுப்பே
ஓ சேரிங்க சேரிங்க ஏன்னா ஏன் வந்துட்டு காரம் கம்மியான காரம் கம்மியான உணவுக்கு வந்துட்டு காரமான சைட் டிஷ் வச்சாதான நல்லா இருக்கு ஆ அந்த மாதிரி செஞ்சுட்றது. நிச்சயமா நா சொன்ன செய்முறைகள பின்பற்றி பாருங்க நா மீண்டு எதும் சந்தேகம்னா என்ன தொடர்பு
உஹம்ஹ